ஓகேங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
செரிங்க சாப்ட்டா ஆ நா நா நல்லாரு வேலல்லா முடிஞ்சுச்சா
ஆ சமையல் வேலயெல்லா முடிஞ்சுதுங்க உங்களுக்கு
சொல்லுங்க இன்னிக்கி
இன்னிக்கி என்னங்க இன்னிக்கு நார்மலா இன்னிக்கி இட்லி தாங்க காலைல அப்றோ மதியத்துக்கு வந்து சாதோ காலைலயே தக்காளி கொழம்பு வச்சிருந்தே ரசம் வச்சுட்டாங்க பொரியல் ஒண்ணு அவ்ளோதாங்க முடிஞ்சது அவங்களோட சமையல்
ந வந்து காலைல இது இது காலையில ஒரே குழம்பா குழம்பு மாதிரி வச்சுட்டன் தேங்காபால் ஹலோ சப்பாத்தி செஞ்சா மதியத்துக்குமே அதே கு குழம்பு தான் பொரியல் மட்டு செஞ்ச ரஸ் ம் ம் இதுக்கப்புறம் நைட்டுக்கு தாங்க நைட் நைட்டுக்கு தான்
நீங்க எப்டி தட்டைப்பயிர் குழம்பு சப்பாத்திக்கே வச்சுக்குவீங்களா
ஆ ஆமா த மாத்தி சொல்ட்டேங்க பச்ச
ஓ ஓ செரி செரிங்க
சாப்பாத்திக்கு வேற இல்ல கடையல் மாறியும் செய்வோம் அது வந்து சப்பாத்திக்கும் அந்த அளவு நல்லா இருக்
ம்
அது அது கொஞ்சம் நல்லா இருக்
ஓ ஓ
இருக்கும் சப்பத்தத்துக்குமே நல்லா இருக்குமா நல்லா ஒ
இங்க
ஒரே குளம் மட்டும் கொஞ்சம் வாமிட்டா இருக்குமே இப்ப தூங்கிட்டு இருக்கான் ஆ ஆப்பிள் மட்டும் குடுத்தோம் அ எழு
ஆ ஆ
நல்லா
ஆ ஆமாங்க என்னன்னா சரி நல்லா தூங்க வைங்க அது தூக்கத்திலயே அவங்களுக்கு நறையா ஆ அவங்களுக்கு டயர்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா போயிடும்
ஆமா ஆமாங்க நேத்துமே நல்லா தூங்கிட்டு இருந்தான் இனைக்குமே பாத்தீங்கன்னா ஆ துங்கன
செரி செரிங்க
இந்தெடம் இருட்டு கம்மி ஐட்டமாரி இருக்கு வா அம்மிட்டும் ஆ டைரியாமே ஆகுது காலைல இருந்து அதனால
செரிங்க
அதான் ஈவ் ஹலோ சரி இதேமாரி எல்லா பை
செரிங்க
கேக்லா உப்புஞ் சக்கரத் தண்ணியுமே கல
ஒர்
வந்து கூ பாக்லா எப்டி இருக்குன்ட்டு நேத்து நாய்டுக் சுங்க
சேய் இன் இல்ல உப்புத் தண்ணி குடிப்பானா உப்பும் சக்கரையும் போட்ட தண்ணி
ப்பாங்க ஆ உப்போ ஆ குடி
கொழந்தைகளா குடிக்காதுக ம் ம் அத ஆமாங்க நீங்க அப்றோ சாய்ந்ரமா கூப்புட்டு போங்க கூப்புட்டு போய்
அஹா
ஆ
ம் அதாங்க அர டம்ளர்தாங்
இன்னைக்கி எப்டியோ ஸ்கூல் பள்ளிக்கு லீவ்
னாலன்போ அப்பதா செரியாவுன் சொல்லிட்டு டு குடுத் ஆமாங்க இன்னைக்கு வந்து லீவுங்க ஆ வாமிட் வரவேன் நா அனப்புல சே ஸ்கூல்ல போய் எதனா வாமிட்
செரிங்க
பண்ணிட்டா வந்து ஒடம் செர்லனா ஆ சொல்லுவாங்க அதனால செய்
ஆமாங்க
இநானப் பாக்லா நாளைக்கு ஒடம்பு எதுவு எடுத்துட்டு போட்டோ நம்ம அன்
ம்
அனுப்பிட்டா அழுவா
ஆமாங்க ம் என்னனா செரி நம்ம வீட்ல கொஞ்சோ இருக்க வெச்சு நம்ம என்னக என்ன குடுக்குணுமோ அந்த டைமுக்கு குடு த்து கொஞ்சோ தூங்க வெச்சோம்னா அவுங்ளுக்கு கொஞ்சோம் அ ஃப்ரீ ஃப்ரீயகு ஃப்ரீயா இருப்பாங்க
ஆமா மா
ஒ ஆ
ஆமாங்க
அப்றோங்க
அந்த ஒன்னி உங்குளுக்
நீங்க அ
அ இந்த மாய அ வாமிட்டு் இந்த மாதிரி ஃபிவரிஷா
உக்கா அப்ப அந்த டைம்ல பாத்தா கொஞ்சோ ஹெவியான ஃபுட் எல்லா எது தரமாட்டேங்க பாத்தீங்னா நீங்க சொல்ற மாரி கஞ்சி இட்லி அந்த மாரிதா குடுப்போ அனக் எனக் கஞ்சி கொஞ்சோ குடிக்க மாட்டேன் சொல்லுவாங்க அதனால இட்லி இட்லிதா கண்டிப்பா குடுப்பாங்க இப்ப பாத்தீங்னா எங்க வீட்டுக் பக்கத்து லியேப் எங்ளுக்கு அதாவ்து இட்லி மாவு இல்ல அப்டிங்கிற பட்சத்துல நெறையா சொந்தகாரங்க பக்கத்திலியேருக் க்காங்க கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க வீட்ல இட்லி மாவு வெச்சிருப்போ அப்புறோ அவங்களயே ரெண்டு இட்லி ஊத்தி தர சொல்லி இட்லி ஊட்டி அப்புறோ அப்டியே படுக்க வச்சிருவோம் தூங்குங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கோ வராது இருந்தாலு நம்ம பக்கத்திலேயே படுத்து கொஞ்சோ தட்டி தட்டி தட்டி தட்டி குடுத்தோம்னா தூங்கிடுவாங்க அப்போ வந்து அவங்க எவ்ளோ நேரம் தூங்குறாங்களோ அவ்ளோ நேரோ விட்டுருவோ டிஸ்டர்ப பண்ண மாட்டோ ஏன் அய்அய்யோ மதியம ஆயிடுச்சே நீ சாப்பிடணணூ அப்படிங்கறக் காகவல்லா எலுப் பி விட மாட்டோ அவங்க நல்லா எவ்ளோ தூங்குறாங்களோ தூங்க வச்சதுக்கு அப்பறம் தான் அவங்க எந்திரிச்சதுக்கு அப்பறம் தா ஏதாவது ஒண்ணு கொடுப்போ அப்புறோ அப்பப்ப பாத் பாத்தீங்கன்னா கொஞ்சோ சுடுதண்ணி வச்சு கொடுப் ப்பாங்க இந்த வாமிட் வர டைம்ல பாத்தீங்கன்னா சுடுதண்ணி தா வச்சு கெடுப்போ ஆ கொஞ்சோ அப்பப்ப வெது வெது வெதுப்பா ஏன்னா ரொம்ப சூடாவூ அவங் க குடிக்க மாட்டாங்கில்ல அப்ப குடிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தொண்டைக்கே கொஞ்சோ இதமா இருக்கோ அந்த அவங்க வாமிட் பண்ணி பண்ணி ஒரு மாரி டயர்ட் ஆகி கொஞ்சோ அதாவது புண்ணான மாரி ஆயிரூ தொண்ட அதனால கொஞ்சோ பாத்தீங்கன்னா இது குடுப்போ ஹ சுடுதண்ணி கொடுப்போ அப்புறோ அவ்ளதாங்க
இவனுக்கூ அப்படிதங்க கொஞ்சே
அப்புறோ வேற மாரி
சுடு தண்ணி
ம் கண்டிப்பாங்க நீங்க சுடுதண்ணியே குடுங்க கொஞ்சோ அது அப்பப்ப வந்து கொஞ்சோ சூடு பண்ணி குடுங்க இல்லன்னா நல்லா காய வச்சுட்டு ஆ
இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா தண்ணி ஏதோ பிரச்சனை போலங்க அதனால அதனால வந்து வாங்கி யூஸ் பண்ணிட் இருக்கோ ணி வந்துட்ருச்சா அத யூஸ் பண்ணாம
ம்
கேன் வா யூஸ் பண்ணிட்டு இருக்கோ இருந்தாலூ மே அது என்னன்னு தெரியல எனக்கு ஆன மோரி ஏது எங் அம்மாவூ இங்க வந்துட்டு போனாங் அங்க அவங்களும் வாமிட் வர மாரி இருக்குன்ற மாரி சொன்னாங் நாங்க அதுக்கே இப்ப நல்லா வெயிலாவே இருந்தது ஏ
ம்
அப்பயே ஆரம்பிச்சிருவே என்னன்
அத் அதான்
தெரியல மாயிடுச்சா எல்லாருக்குமே என்னன்னு தெரியலங்க
சரி ஆனா கொஞ்சோ என்னன்னா கிளைமேட் கொஞ்சோ சேஞ்ச் ஆனாலே அப்படிதாங்க கொஞ்சோ எல்லாத்துக்கு ஏதாவது ஒரு கோல்டு அந்த மாதிரில்லாம் புடிக்கிறக்கதுக்கு ஆரம்பிச்சிருது நம்ம நல்லா வெயிலேயே இருந்துட்டோமா டக்குன்னு அந்த கிளைமேட் ஜில்னஸ் ஆகும்போது பாத் தீங்ன்னா ஒடம்பு அத வந்து ஏத்துக்கற்றது இல்ல அதனால கூட இருக்கலா
ஆமாமாங்க
இல்லன்னா நீங்க தண்ணி ப்ராப்ளம் சொல்றீங்களே அதனால கூட ஏதாவது
கிரு வே
ம்
வெளியே வர ஏத்தமாறியோ சம்திங் எதனா
ஆமா
அ ஆனா நீங்க பாத்தே இருந்துக்கங்க வெளிய எங்கேயு அ அனுப்பாம ரெடி ஆகுற வரைக்கு
ஆமா ஆமா ஆங்க அதுதாங்க இப்ப ஸ்கூல் சேத்துட்டு கொஞ்சோ ஒடம்பு சரியா
செரி ஆ
கனுப்பு
ம் சேர் ஆ
ந்தா ரெய்னோ இந்த வாரம் ஃபுல்லா அதுக்குடு
ம்
த்த வாரந்தா அதுக்குல்லா ஒடம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா சந்தோஷங்க இல்லைன்னா
ம்
வீட்டுல தா இருப்போ இங்கியன் னா நம்ம கிட்ட என்னனா சொல்லுவா டக்குன் வாமிட் எடுத்தா அத
ம்
த்த குழம்ப மாயிடு சோ அதனாலவே
டோ ம்
எனக்கு அ இருக்கு ம்
சேரி விடுங்க நம்ம கொழந்தைங்க என்ன பத்தாவதா படிக்குது ஆ இல்ல ஓ கண்டிப்பாங்க இந்த அதாவது லூஸ் மோஷ் ம் ஆ இதாயிருது ஆ ஆமாங்க கொழந்தைங்க இப்ப பாத்தீங்ன்னா நமக் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கிலோ தா ஏறி இருப்பாங்க அதுக்கே நம்ம ரொம்ப நாள் வந் து கஷ்டப்பட்டு இது பண்ற மாரி இருக்குங்க ஆனா திடீர்னு ஒரே நாளையிலா ஒரு கிலோ கம்மியாயிருவாங்க அதாவ்து பாத்தீங்ன்னா எதாவது லூஸ் மோஷனோ இல்லன்னா ஃபீவரோ இந்த வாமிட்டு் இந்த மூணு இருந்துச்சுனாலே டக்குன்னு ஒரே நாளையில ஒரு கிலோ கம்மி ஆயிருவாங்க அவங்க எதும்மே சாப்பட மாட் டாங்க ரொம்போ டயடா இருப்பாங்க ரொம்ப அனிமிக்கா ஆயிற்றாங்க அவங்க என்னங்க என்ன சத் துள்ளது சாப்பற்றாங்கங்க சத்துள்ளது எதும்மே பெருசா சாப் பட மாட்டிங்கிறாங்கலங்க அதுதா காரணோ
லே போதுங்க இந்த பத்து ரூபா ஜி ஜுசு எல்லா வாங்கதலேதா
ஆமா
புரியா இருக்கன்னா செஞ்சு குத்தா டேஸ்ட் பண்
ஆஹ்
நாமே நம் என்னதா குடுக்குறதுன்னே தெரில்
கரெக்ட்டுங்க
லா நம்ம சாப்பட மாட்ருங்காங்க ஆனா ப ஒண்ணுமே குடுக்குற இல்லையான்றமை
ம்
எ கேக்குற பண்ற கஷ்டொ நம்மளுக்கு மட்டுந்தா தெ
கண்டிப்பாங்க இப்ப பாக்க சொல்றவங்களுக்கு என்ன அத குடு இத குடுங்கறாங்க அவங்க சாப்பிட்டா தானங்க குடுக்க முடியு இப்ப நம்ம ஒரு சத்துமாவே செய்யறோன்னா அவ்ங்க சாப் டாதான சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்றொ எதுக்கு நம்ம அந்த சத்துமாவ செய்யணு
எந்து
நம்ம என்னதா கம்ப்பல் பண்ணி குடுத்தாலு தின் ம் கண்டிப்பாங்க இங்கயு அப்டிதான நடக்குது எதுமே சாப்புட மாட்டேங்கிறாங்க சத்துள்ள பொருள் எது சாப்பிட மாட் டேங்கிறாங்க நீங்க சொன்ன மாரி அந்த லேஸூ குர் குரே அதாவது தேவயில்லாத ஜங்க் ஃபுட்தா வேணுன் கேக்கறாங்க பானிபூ பூரி பேல் பூரி இதெல்லா கேக்குறாங்கங்க அதுவே ம்
ம் தெரி்ல என்ன சொல்றதுன்னு தெரில கலா
ஆ
கலர் கலரா இல்லா எவ்ளோ வந்து கலர்
ஆ கண்டிப்பா
ஆமா இதெல்லா வந்து அவ்ங்க
ஆ
அவங்கள்க்கு டேமல் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு புடிக்குன பாட்ருக்காங்கோ சின்ன வயசுலா சாப்பிட்டளவுக் கூட இவங்க இருக்காங்க நம எல்லா எப்பனாதா வெளிய வாங்கி சாப் பா இவ்ங்க அப்பாதா வெளிய எனக்கு ஒரு பைய நானு லஞ்ச்சே முடிச்சி செர் ஆன்ட்டி உ வாங்கியு குடுக்காம இருக் ஸ்கூல்ல எல்ல முன்னாடியே வெச்சிருக்காங்க வெக்கணும் போலரெ இருக்கு
இல்லங்க இப்ப சில கடையெல்லா கொஞ்சொ நம்மளுக்கு பழக்கப்பட்ட கடையாருந்தா அவங்களே அந்த கொழந்தைங்க வந்தாங்கனா என்கரேஜ் பண்றாங்க இந்த இது இந்த மிட்டாய் சாப்டு அந்த சாக்லேட் சாப்டு இது புதுசா வந்திருக்கு பாரு இது எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக் கு அப்டின் சொல்லி காம்ச்சி எடுத்து குடுத்தர் ராங்க அவுங்ககிட்ட நம்ம பேசவு முடியல திட்டவு முடியல அந்த மாரி சூழ்நிலைக்கு நம்ம போயிறங்க ம் அவுங்களுக்கு என்ன சேல்ஸ் ஆகணு அதுக்கு வேண்டி புடிச்சு கொழந்தைங்க இத எ பண்றாங்க கொழந்தைங்க தலைல
கடையில் முன்னா
ம்
அப்டியே வச்சிருந்த எல்லாமே
செரிங்க நீங்க நல்லபடியா அப்ப தம்பிய பாத்
பேசிய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க நன்றிங்க நன்றிங்க
அடுத்த பதிவில் சந்திப்போம்
எபன் இன்டோன் பா